மதிய மதிய வணக்கம் நண்பா. என்னப் பண்றீங்க
நா என்ன நண்பா பண்றே. சாப்ட்டெணுங்க. சாப்ட் போட்டு சும்மா ஒக்கான்ட் இருக்றேனுங்க. அப்பா அம்மா இப்பதா வெளிய கெளம்பிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? சாப்ட்டீங்களா? என்ன பண்றீங்க? வீட்ல இருக்றங்க என்ன பண்றாங்க?
நா சாப்ட்டு போட்டுதா நானு கொஞ்சோ படுத்திருக்கேனுங்க வீட்டுல மனைவி பாத்தீங்கன்னா கடைக்கு வரைக்கு போயிருக்காங்க பையன தூக்கிட்டு பக்கத்துலதா கடைங்களா சேரின் சொ ல்லிட்டு போயிருக்காங்க அவ்வளோதாங்க மத்தபடி ஒன்னு இல்லைங்க இங்க
சேரி சேரிங்க நீங்கலா வெளிய போமாட்டீங்களா மனைவிதா அதிகமா கடைக்கு போவாங்களா
இல்லைங்க அவங்ளுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வேணுன்னாங்க செரி உனக்கு புடிச்சத நீயே வாங்கிட்டு வா கடைக்கு போய் பாரு நெறைய இருக்கு உனக்கு எ ன்ன வேணுமோ வாய்ங்கோ சொல்லி பேக்
பரவால்லைங்க பரவால்லைங்க உங்களுக்கு பறந்த மனசு நெறஞ்ச மனசுங்க
ஆமாங்க நமக்கு எப்பவுமே அப்படித்தாங்க எனக்கு அந்ததுதாங்க எனக்கு ரொம்போ
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நல்லது நல்லதுங்க நீங்க வேலைக்குலா போலீங்களா இல்ல தொழில் பண்றீங்களா இன்னைக்கு எங்கயு வெளிய போலீங்களா
நா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நா எங்கயுமே போலீங்க இன் னிக்கி தொழில்தா பண்ணிட்டிருக் கேன் ஆனா அந்த தொழில் பாத்தீங்கன்னா டல் ஆயிருச்சுங்க அதங்காட்டி இப்ப பண்றதில்லைங்க
ஏங்க என்னாச்சுங்க என்னமா என்ன மாரி தொழில் பண்ணீங்கா டல்லார வரைக்கு
இல்லங்க இ காம் பிசினஸ் தா பண்ணிட்டிருந்தே பாத்தீங்கன்னா அதுல நெறைய பேரு வண்டாங்க போக நா போற ப்ராடக்ட்ல வருஷத்துல ரெண்டு ஆர்டர் தா விழுக்குதுன் சொல்லிட்டு நான்
வருஷத் வருஷத்துக்கே ரெண்டு ஆர்டர் வந்தது னா அதெல்லா சத்தியமா அதெல்லா சமாளிக்க முடியாத ஒண்ணுங்க அதெல்லா எப்படிங்க மீண்டு மீண்டு அது வந்து நஷ்டத்துக்கே கொண்டு போகுங்க அந்த இது
ஆமாங்க நா வேலைக்கு நூறு நாத்து வேலைக்கு தாங்க போயிட்ருந்தே
செரி செரிங்க
இப்ப அந்த வேலைய விட்டுட்டு இது பண்ணிட்ருந்தே இந்த வேல அந்த வேலையே பரவால்லயாட்டுக்குதுங்க இந்த வேலையே வந்தது கு இந்த வேலைய விட்டுட்டு இப்ப அந்த வேலைக்கே போலான் இருக்கேனுங்க ஆனா அந்த வேல இப்ப இல்லைங்க
பரவால்ல பரவால்லைங்க எப்படிங்க நூ நாத்து வேல என்னா உங்களுக்குல்லா வேலைல கஷ்டமா இருக்குங்களா இல்ல ஆ நா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எல்லாமே கொஞ்சோ நேரம் வேல செய்வோ கொஞ்சோ நேரம் விளையாண்ட்டு இருப்பாங்க கொஞ்சோ நேரம் தாயக்கட்ட உருட்டிட்டு இருப்பாங்க அந்த மாரிதா நெறைய கேள்விப்பட்ருக்கேங்க நீங்க இப்ப வேல செய்யற எடத்துல எப்படிங்க
இல்லைங்க தாய கட்ட அந்த பரமபதோ அதுக்கப் புறோ அத மாரி இதெல்லா பாத்தீங்கன்னா ஈசியா தாங்க இருக்கு மத் த்தபடி அந்த கண்ணா மூச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மத்தபடி கொஞ்சம் போறப்பதா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு வெளையடுறப்பதா
நா வெளையாடுறத கேக்கலீங்க வே வேல எப்படி இருக்குன் கேட்டங்க என்னங்க நீங்க
வேலை ஒண்ணு பெருசா இருக்காதுங்க வேலைய வந்து எந்த மாரி வேல இருக்குன்னா இந்த பாத்தி கட்டுறது அந்த வரப் ப்பு அந்த இதுல அந்த மா தென்ன மரத்துகிட்டல அந்த பில்லெல்லா இருக்கும் பாத் திங்களா அந்த இதுலா செதுக்கி உட்டு ஒரு தி கட்றது அவ்வளோ தாங்க மத்த
பரவால்ல பரவால்லைங்க இப்ப நீங்க வந்துங்க அ எத்தன மணிக்கு நீங்க உள்ள போவீங்க எத்தன மணிக் கி நீங்க வேலைய முடிப்பீங்க எத்தன மணி வரைக்குந்தா வேல செய்வீங்க அதுக்கப்புறம் உங்க விளையாட்டு நேரத்த ஒதுக்குவீங்க
இல்ல இல்லைங்க இது வந்து தொழில் ரகசியங்க இது வந்து வெளிய சொல்ல கூடாதுன் சட்டரீதியா சொல்லிருக்காங்க அது காட்டி நா அத சொல்றது இல்லைங்க
சேரி செரிங்க இருந்தாலு நீங்க வந்து எப்டின்னா வேலையில வந்து அதிக கஷ்டம் இல்லாமல் வேல செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்க
இல்ல இல்லைங்க கஷ்டமே இல்லைன் சொல்ல முடியாது எல்லாமே கலந்ததுதாங்க ஒரு தொழிலே
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இருந்தலு நா கேள்விப்பட்ட வரைக்கு அந்த மாரிதா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக கேட்டேங்க சேரி சேரிங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நூறு நாத்து வேலைக்கு போகணுன்னா ஒரு அரசு தொழில்ல இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நாவும் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கேனுங்க
பரவால்ல பரவால்லங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க ம் இந்த அரசுத் துறையில உங்களுக்கு வந்து எப்டி கெடைச்சதுங்க ஏன்னா உங்களுக்கு சில பேத்துக்கு பரம்பரையா அம்மா வேல செஞ்சாங்க அம்மா ரிட்டேர் ஆயிட்டாங்க அப்பா வேல செஞ்சாங்க அப்பா ரிட்டேர் ட்டாங்கன்னா அவுங்களுக்கு பசங்களுக்கு கெடைக்கு அந்த மாரி கெடைச்சுதுங்களா இல்ல நீங்க எ க்ஸால்லா எழுதி பாஸ் பண்ணி போனிங்களா
இல்ல இல்ல எங்க அம்மா வழியில கெடைச்சுதுங்க அம்மா பத்தி ரிட்டையர் ஆயிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தங்க
செர் செரிங்க
போ அந்த போஸ்டிங்க நா வாங்கிட்டேன்னுங்க வாங்கினங்க காட்டி இப்ப பரவாயில்லிங்க நல்லபடியா போயிட்ருக்குங்க
பரவால்ல பரவால்லங்க நல்லது நல்லதுங்க எப்டிங்க இது வந்து ஒரு நாள் கூலி ஒரு நாள் சம்பள அந்த மாரி குடுப்பாங்களா இல்ல மாச சம்பள அந்த மாரி குடுப்
இல்லங்க மொதல்ல இல்லா இரநூத்தி சில்லற குடுத்துட்டுயிருந்தானுங்க இப்ப பாத்தீங்கன்னா முன்னூத்தி அம்பது ரூபாய மாத்தி டாங்க இப்ப
பரவால்ல பரவால்லங்க இது
இப்ப அதுமுலாம பாத்திங் ம் அது மில்லா பாத்தீங்குனா நூறு நாத்து வேலயன்னு பேர மாத்த போறாங்க ஏனா இ ங்க இங்கவ நாங்க இருக்க எடத்துல பாத்துனா ரெகுலரா வேல இருக்குங்காட்டி நூர்நாத் வேலய பாத்தீங்குனா வேற பேரு மாத்தலான்ட் இருக்காங்க
சேர் சேரிங்க
ரெகுலரா எப்பாவுமே வேல இருக்குங்க அங்கஸ்
பரவால பரவால இப்ப நூரு நாள் இல்லைங்க இப்ப நூர் நாள் வேலயி சொல்றாங்க இப்ப வந்து வர்ஷத்ல முன்னு த்தி அறுவத்தஞ்சு நாள் இருக்குது இல்லைங்குளா முன்னூத்தி அறுவதஞ்சு நாள்ல வே று நூர்நாள் மட்டுந்தா வேல குடுப்பாங்க
ம்
மத்த நாள்ல நீங்க எந்த மாரி வேலைகளுக்குலா போவீங்ளா இல்ல வீட்லயே இருந்து வேலை கழிச்சுகிங்ளா
இல்ல இல்லைங்க எங்க நாங்க போய்ட்டு இருக்க பக்கோ நூர் நாள் தொழில் நூர் நாள் முட்டு இல்லைங்க வருஷோ ஃபுல்லாமே இருக்குங்க அரசு லீவுல மட்டு உட்ருவாங்க லீவு
பரவாயில்லைங்க பரவால்ல பரவாயில்லைங்க ஏனா நெறைய பேருக்கு அரசு வேலை கெடைக்காமியே இருக்குது
ஆம் ஆமா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா கெடச்சிருங்க அவுங்குளுக் கொஞ்சோ கஷ்டந்தாங்க அலையணு நல்லா படிக்கணு அதுக்கு தெறம வேணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க பரவாலைங்க எப்டியு உங்களுக்கு அம்மா வழில ஒங்களுக்கு இந்த வேல கெடச்சது பெரிசுதா நெனைக்கிறேங்க எப்டிங்கே உங்களுக் இந்த மத்தவளுங் கெடைக்காத வேல ஆனா உங் கெடச்சிருக்கு போது நீங்க எந்த மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க
அது கரட்டுதாங்க
செரிங்க
எனக்கு பாத்தீகின் வைங்க இப்ப இப்ப நல்லா போ பெர்ஃபாம் நல்லா வேல செய்றங்காட்டி பாத்தீங்குனா எனக் ஒரு போஸ்டிங் அந்த அளக் க்ற போஸ்டிங் எனக்கு குடுக்குறன்ட்ருக்காங்க இப்போ பாத்தீங்கனா இப்ப நீங்க ஒ நீங்க ஒரு தொழிலாளியா இரு ந்தீங்கனா உங்களுக்கு இவுளோ தூரத்துக்கு நீங்க வேல செய்னு சொல்லி நா அளக் கற மாரி அளந்து நோட் பண்ணிவைக்கணுங்க அத மாரி எல்லாத்துக்கிட்டியு கையெழுத்து வாங்கணு காலேல வந்தோனே அந்த மாரி எனக்கு போஸ்டிங் குடு க்லான்னு வெய் பண்ணீட்ருக்காங்க குடுத்துட்டாங்கனா கூடிய சீக்கர்த்துல கொஞ்சோ இன்கிரிமென்ட் சேத்தே அம்பதுருவா சேத்தி போடுவாங்கங்க
பரவால பரவால்லைங்க முன்னூத் அம்பதுல நானூறு பரவாயில்லைங்க எப்புடியு ஒண்ணு எப்புடிங்க உங்களுக்கு வேல எல்லா வீட்டு பக்கத்துலே உங்களுக்கு அம்ம கெடைச்சிருங்ளா இல்ல கொஞ்ச தூரமாதா போற மாரி இருக்குங்களா வேலயெல்லா
இல்லங்க வீட்டு பக்கத்துல எனக்கு பாத்தீங்ன்னா இப்ப முன்ன மாரி கெடைக்கறதில்லைங்க அதுக்குன் பாத்தீங்னா கேப் வந்துருங்க கேபு பாத்தீன்னா அது கவுர்மெண்ட்லே பாத்தீங்ன்னா அது அலாட் பண்ணிருக்காங்க அப்ப அவுங்க கூட்டிட்டு போய் அங்க வே ஒர்க்க முடிச்சுட்டு நாங்க மறுபடியு வீட்டுக்கு ரிட் டன் வந்துருவோங்க
பரவாலைங்களே பரவால்ல கேப் எல்லா குடுக்குறாங்க அப்படிங்க போது பாத்தீங்க அப்ப லன்ச்சுக்கு ஃபுட் எல்லா எப்படிங்க அவங்களே அரேன்ஜ் பண்ணிடுவாங்களா இல்ல நம்ம தா
இல்ல இல்ல ஃபுட்டு் ஒவ்வொருத்தருக்கு நம்ம தா ப்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்ர்ணு
ஆ சேர் செரிங்க ஏனா கவர்மெண்ட் ஜாப்ல இருக் கீங்க அவங்களே கூட ஃபுட்டு் எல்லா புரொவைட் பண்லா இத பத்தி நீங்க மேல் எடத்துக்கு நீங்களு தகவல் குடுத்தீங்கன்னா அவங்க எதாது நடவடிக்க எடுப்பாங்கல்ல
இல்ல இல்லைங்க அது வந்து நம்ம எங்க வேணா போவோங்க அந்த எடத்துல அது வந்து அவ்ளோக்கு வந்து அது சொல்ல முடியாது இல்லங்க நம்ம செஞ்சு கொண்டு போனா அது ஒரு தனி ஒரு ஹெல்த்து ஒரு நல்லா இருக்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நீங்க சொல்றது உண்மதாங்க ஆமா ஆமாங்க சொல்ல முடியாதுதாங்க இ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில வீட்ல பாத்தீங்கன்னா நேரோ காலோ அவங்க சொன்ன டைம் குள்ள கெளம்ப முடியாதுங்க ஆ னா வந்து சமைக்கிற டைம்ல இருந்ததுன்னா அவங்க சீக்கிரமா கெளம்பி போயிருவாங்க அப்ப வந்து லஞ்ச் டைம்ல இவங்க அவங்களா குடுத்துட்டாங்கன்னா
ம் கரெக்டு தாங்க ஆனா எனக்கு சேல்ரில அது வந்து கழிச்சுக்குவாங்க இப்ப நா பாத்தீங்கனா இப்ப மே மாசம்லா பாத்தீங்கன்னா அந்த பசங்க புள்ளைங்க எல்லா கூட்டிட்டு போவங்க ஏனா பாத்தீங்கன்னா இங்க வீட்ல இருக்க போர் அடி சுதுன்னா நாங்க வேல செய்ற எடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சி உட்கார வச்சுக்கோங்க இப்ப அவங்களுக்கு சாப்பாடு எல்லா குடுக்குன்னா சேல்ரில கழிச்சாங்கன்னா ஒண்ணு இருக்காது பாத்தீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரவால்லைங்க
பிரிஃபர் பண்றது இல்லைங்க நாங்க எல்லா வீட்ல இருந்தே பண்ணிட்டு போயிடுறதுதா
நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க எப்படியோ ஒண்ணுங்க அப்ப வெளையா எப்டின்னா உங்களுக்கு பசங்களுக்கு அ ஸ்கூல் லீவு விடம் போது அவங்களையு கூட்டிட்டு போய் உங்க வேலையு கத்து தந்து அ நீங்க உங்களோட இத பண் தெரிஞ்சுக்க வைக் க்கிறீங்க பரவால்லைங்க நல்லதுதாங்க
வேலைய வந்து அவங்களுக்கு சொல்லி தரதுன் இல்லைங்க சும்மா அங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குறக்கு வெளிய வந்தாங்கன்னா இயற்கையோட இயற்கையா இருக்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதாங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆன மாரி இருக்கு அவுங்களுக்கு அவுங்களுக்கு போர் அடிக்காம இருக்கு அதுக்காக சொன்னங்க இது பரவால்லைங்க இது ஒரு நல்ல முயற்சி தாங்க
ஆமாங்க ஏனா லீவ் நாள்ள இருக்குப்ப அங்க அங்க டெய்லி டெய்லி நாங்க வேற வேற லொகேஷனுங்கு மாறி மாறி போயிட்ருப்போ
சேர் செரிங்க
அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குற மாரி ஆயிரும்லங்க
ஆ ஆமா ஆமாங்க அப்படி போம்போது பாத்தீங்கன்னா கொழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே கொண்டு போயிருவீங்க அப்படித்தானங்க
ஆமா ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வீ்ட்லையே இருந்தாங்கன்னா மொபைலுக்கு பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆய்டுறாங்கள அப்பா அங்க வெளிய வன்டாங்கன்னா அதுக்கு எதுவுமே ப பட்டாமூச்சிய படிக்கிற புடிக்கிறக்கு என் பையன் ஓடுவா தட்டாம்பூச்சிய புடிக்கிறக்கு என் பொண்ணு ஓடும் அது மாரிதாங்க பொண்ணு மத்தவங்க வீட்டுல இருந்து பசங்க புள்ளைகல கூட்டிட்டு வர னா அங்க ஒன்னா வெளையாடுவாங்கல
பரவால்ல பரவால்லைங்க இப்ப உங்க உங்க வீட்டுல இருந்து மட் டு குழந்தைகள கூட்டிட்டு வராம உங்க கூட வேல செய்றவங்க எல்லாருமே அந்த மாரிதா வே லீவ் நாள்ல கூட்டிட்டு வருவாங்களா
ஆமா ஆமாங்க அப்படிதா கூட்டிட்டுவருவாங்க எல்லாரு ஒன்னா விளையாண்டுருப்
பரவால்ல பரவால்லைங்க பரவால்லைங்க இப்ப எப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நட்புகள் தொடரும் இல்லைங்களா
ஆமா ஆமாங்க ம் இப்ப உங்க வீட்டுல ஒரு விசேஷன்னா அவங்க வருவாங்க அவங்க வீட்டுல ஏதாச்சு விசேஷ னா நாங்க போவோம் அதுதானே நட்பு வட்டாரங்கள் ம்
பா கண்டிப்பாங்க ஏ இந்த இல்லைங்க இப்ப எனக்கு என்ன ஒரு ஒரு சந்தேகம்னா இந்த வேலை கெடைக்கறக்காக நா என்ன முயற்சி பண்ணா எனக்கு இந்த வேலை கெடைக்குங்க
இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரியலீங்க அத பத்தி ஆனா எனக்கு வந்து ஈஸியா கெடச்சிருச்சுங்க ஏன்னா அம்மா வழியில கெடச்சங்காட்டி அம்மா எனக்கு அப்படியே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படியே எனக்கு மாத்தி வுட்டாங்க வேலைய இப்ப உங்களுக்கு தனியா வேணுனா அது ப்ராசஸ் ரொம்ப அதிகோன் நெனைக்கிறேங்க
அதா அதாங்க ஏன்னா இல்லல்லைங்க கல்யாணம் ஆகலைங்க வீ ட்ல பாத்துட்ருக்காங்க
கல்யாணம் ஆச்சுனா ஈஸியா கெடச்சுருன் நெனைக்கிறேங்க ஏன்னா அவுங்க கல்யாணம் ஆச்சுன்னா அது குடும்ப அட்டைய வச்சு வாங்கிலான் நெனைக்கிறேங்க எனக்கு தெரியலங்க கரெக்டா எங்க அம்மாட்ட கேட்டு வேணா உங்களுக்கு வந்து தகவல் குடுக்குறேங்க உங்களுக்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா குடுங்க இப்ப வந்து இப்படின்னா இப்ப வந்து கல்யாணம் ஆணவங்களுக்கு மட்டும் தா இது வந்து வேலை சீக்கிரமா ஆ சுலபமா கிடைக்கு வேலை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொஞ்சு சிரமமாகுனு சொல்றீங்க இல்லீங்
ஆமாங்க ஆனா கொஞ்சு அது கொஞ்சு படிக்க வேணுங்க அது ஒரு ஒன்னு இயராச்சு கஷ்டப்பட்டுருக்கணுங்க
படிக்கணும்னா நானு படிச்சிருக்கேங்க ஓ ஒரு டிகிரி முடிச்சிருக்கேங்க நானு
அப்ப ஒன்னு பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷோ வெயிட் பண்ணீங்கன்னா கெடைச்சிருங்க
இதுக்காக இரண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை இதுக்காக பாத்துட்டு இருக்கணுங்களா
ஆமா ஆமாங்க தூத்துக்குடியில பாத்தீங்களன்னா தெரிது வந்ததுல பாத்தீங்கன்னா எத்தனை வீடு கூரை எல்லா பிஞ்சு பறந்து போயிருச்சு
அதை பாத்தீங்களா செய்தியில பாத்தீங்களா
ஆமா ஆமாங்க நா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்டேட்ல இருப்பேன்னு சொல்ல முடியாதுங்க அப்பப்ப அப்டேட் ஆகறப்ப பாத்துட்டு
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரவாயில்லைங்க பாருங்க திடீர்னு வந்தது சூறாவளி காத்து இங்க டோல்கேட்டு பக்கத்துல இருந்த பகுதில எல்லா சேதத்தப்படுத்திட்டு போயிடுச்சு இது அது வேற என்ன இப்ப போயிட்டு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கங்கன்னு சொல்றாங்க
ஆமா ஆமாங்க
இல்லைங்க
வந்துச்சுன்னா பாருங்க நம்ம எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வெயிங்க மொதல்ல எல்லா பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு இந்த சிம ஓடுதாங்க இப்ப சிமெண்டோடு வீடுல பாருங்க இப்ப ஆமாங்க அத நாங்க பண்னையில வளத்திட்டு இருந்தோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெட்டு போட்டு விட்டிருந்தோங்க அது பாத்தீங்கன்னு வைங்க அந்த அது என்னது
எதுங்க புரியலைங்க ஆமாங்க
அதெல்லா பாத்தீங்கன்னா பிஞ்சு விட்டு போட்டு தெரிச்சிருச்சுங்க தூத்துக்குடியில அங்கேயே வந்துச்சுன்னா எங்க வீடு எல்லா போயிரு மாட்டுக்குதுங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா எல்லா ஊர்லயு வருனு சொல்ல முடியாதுங்க இருந்தாலு எப்ப வராது சொல்ல முடியாதுங்க செரிங்க நல்லதுங்க உங்க கூட பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் இன்னொரு அழைப்பு
நன்றி வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பாங்க